தோழி
நா நல்லாருக்கே
ம் சாப்டிங்ளா தோழி ஆ நல்லா இருக்கே தோழி வீட்ல இருக்கவுங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்க
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டம் நீங்க
ஆ சாப்ட்டாச்சு தோழி இப்ப ஈவ்னிங் நைட்டு என்ன சமயல்
நைட்டு தோச தாம்பார்
ஓகே ஓகே டிஃபன்தா ஃபுல்லா சாப்டுவீங்ளா
ஆமா நைட்லே டிஃப்பன்தா
ஓகே தோழி இங்க மீன் கொழம்பு ஓகே தோழி மீன் கொழம்பு எதுனா வெக்லானு இருக்கோ
ம் ம்
மீன் வாங்கினு வந்து வச்சிருக்கோ அதனால மீன் கொழம்பு வைக்கலான்னு இருக்கோ
நைட்டு எப்டி நீங்க டிஃப்பனா
இல்ல தோழி வயசானவுங்க இருக்காங்கள அவுங்க டிஃபன் சாப்ட மாட்டாங்க அவுங்க அவ்ளோ லைக் பண் லைக் பண்ண மாட்டாங்களா அத அதனால அ அதனால சாப்பாடுதா தோழி சண்டே மட்டுந்தா டிஃபனு
நாங்க மதியோ செய்றோல்ல சாப்பாடு அது மீந்துரு அது டிஃபன் செஞ்சி அத ரெண்டுத்தயு அஜஸ் பண்ணி சாப்டுக்கோ
ஓகே தோழி இப்ப நீங்க பேபிக்குல்லா என்ன செஞ்சு குடுத்தனுப்புவீங்க லன்ஞ்சுக்கி ஸ்நாக்ஸுக்கு
அப்டியெல்லா இல்ல பெரிய பொண்ணு தான பழோ ஏதாது ஆமா ஆறாவது படிக்கிறா பழோ எதுனா வாங்கி கட் பண்ணி குடுத்துருவோ
ஓகே தோழி ட்டுவைஸ் லஞ்சுக்லா என்னென்ன செஞ்சு குத் அனுப்புவீங்க
நானா லெமன் சாப்பாடு உருளக்கிலங்கு சாப்பாடு கறி இல்ல சாப்பாட்டாச்சு
உருளகிழங்கு சாப்பாடு எப்டி செய்வீங்க
உருளக்கிழங்கு சாப்பாட்டுக்கு உருளக்கிழங்க மெல்லிசா அறுத்துட்டு ம் வெங்காயம் ஒண்ணு வெங்காயோ கடுகு வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ரெண்டு பல்லு பூண்டு இடிச்சு போட்டுட்டு அப்பறமா உத் அதுலயே கழுவி எண்ணெலையே நல்லா வதக்கிட்டு கலந்த தூளு காரத்தூள் போடக்கூடாது கலந்த தூளு போட்டு
கலந்த தூளுனா
அதா இந்த நம்ப வீட்ல அரைக்கிறோல எல்லா போட்டு காரதூள்னா சத்தி மஸ் அப்டி சொல்றாங்ள அது
ஓ ஓ வீட்ல மல்லி அது எப்டி அரப்பீங்க தோழி
அது அரைக்கிறதுன்னா இல்ல ஆஹா அதெல்லா வீட்ல அக்காருக்கறாங்க அவங்க அரைச்சாங்கன்னா எனக் தந்துருவாங்க எங்க வீட்டு ஃபேம்லில அவுங்கவுங்கோ இருக்குறாங்காதா அவுங்கவுங்கோ அரச்சா வந்துருவாங்களா அதயே வெச்சி
ம் ம்ம் ம் ஓகே தோழி இப்ப ஏன்னா அதுதா நறையா பேர் யூஸ் பண்றாங்க அது எப்டி அரைக்குத் தெரி அரைக்கணு தெர்ல தோழி இல்லன்னா யூஸ் பண்லா
அதா எனக்கு தெரியாது ஃபோன்ல பாத்தே அரைக்கலாமே நீங்க
ஆ இப்ப ஃபோன்ல வந்து ஒரு ஒரு மாரி போட்றாங்க
ஆமா
அது நம்புளுக்கு கன்பியூஷனா ஆகுது ஒன்னா பாத்தா நம்புளுக்கு கர்ட்டா அதுக்குள்ள நம்ப ஃபோன் என்ன ஆகுமோ தெர்ல ஒன்னே வெளியே வந்துரு அதுவே ஆனா தானா
ம்
அந்த மெரி ஆயிட்து இப்ப மறுபடியு நம்ப வெச்சும்னா வேற மாரி வருது அதனாலயே நம்புளுக்கு மண்ட வெடிக்கிற மெரிருக்கு செரி பாக்க தேவல்ல நம்ம ஒன்னொரு
வைக்க மாட்டீங்ளா வாங்கிதானா
இல்லத்தோழி இப்ப மிளகாதூள் இருக்குலா அது மட்டும்தா நாங்க அரைப்போ
அப்ப நீங்க என்ன பண்ணுங்க தனியாவையு வாங்கி தனியா அரச்சி வெச்சுக்கோங்க
ஓ தனியா தூள்
ஆமா தனியாதா போட்ணும்மா மொதல்ல அந்த தனியா போட்டீங்கன்னா கூலிங்கா இருக்கு இது வந்து ஹீடடு அதிகோ அப்ப இது காரத் இதுக் கொஞ்சோ நல்லா போட்டு தனியா போட்டீங்கன் வெய்ங்க ரெண்டு நல்லது தனியா தூளு காரத்தூளு தனியாவு அதே மெரி நீங்க அரச்சி வெச்சீங்கன்னு வெய்ங்க
இப்ப இன் மொளகாத்தூள் கூட போடுவாங்கள தோழி தனியா மெளகா அந்த மாரில்லா போடுவாங்க அது அது தனியா நம்ப வீட்ல நார்மலா கொழம்பு செய்யு போது போட்டுப்போ மொளகாத்தூளு அதா நீங்க நீங் நீங்க சொல்ற இப்போ நம்ப வந்து மொளகா தூளு மிளகா இருக்குல காஞ்ச மிளகா அதெல்லா போட்டு அரைப்பல அது மிளகாத்தூளு
ஆமா அதா கலந்த தூளு கடுகு ஆமா கடுகு சீரகோ மெலு து மஞ்சத்தூளு எல்லா எல்லா வறுத் டு அந்த தனியா அரைகிலோ தனியா வாங்கனா அரைகிலோ முக்காகிலோ இது வாங்கலா
ஆமா ஆமா தோழி அந்த தூள் தா சொல்றீங்ளா
அதுதா கலந்த தூளுன்னு நம்ம கார
இல்ல இப்ப எல்லா நெறயா போடுறாங்களா ஒரு ஒரு பொடிலா போடுறாங்கள
அதெல்லா போடுறது இல்ல ஆனா மட்டன் செய்யு போது மட்டன் மசாலா வாங்கி வச்சுக்கலா மட் டன் கொழம்பு மசாலா வாங்கி அது கொஞ்சோ கலந்தா டேஸ்ட்டாருக்கு அப்பற சிக்கன் வே சிக்கன் மசாலா அதெல்லா நம்ப போடுறதில்ல வாசனைக்காக போடுறாங்க இப்பெல்லா நாலா அதெல்லா அவ்ளோ கலந்துக்க மாட்ட
ஓகே ஓகே தோழி இப்ப ஏனா அந்து தூள் அந்த பொடி நெனச்சுட்ட நானு ஓ அதெல்லா போட்டு செய்வீங்க போல அப்டின்னு நனச்சுட்ட அப்றோ வேற என்னென்ன செய்வீங்க
அவ்ளோதா உருள கிழங்கு சாப்பாடு தா ரொம்ப புடிக்கு எ பொண்ணு எப்ப பாரு உருளக்கிழங்கு சாப் கெடச்ச நிமிஷ டார்கெட் பண்ணிருவா
ம்
முட்ட சாத செய்வ பீன்ஸ் கேரட் போட்டு அதுல ட்ட உடச்சு ஊத்தி அந்த சாப்பாடு ஒரு நேரோ வீட்டு சாப்பாடு மாரி கலந்து குடுத்துருவ ஆறு நாளைக்கு ஒன்னொன்னு குடுத்துருவ அப்டியே
இப்போ அங்க கிளைமேட் எப்டி இருக்கு தோழி
வெயிலு அதிகோ
ஓகே இப்ப மழ இப்ப நேத்துலா மழை பெஞ்சுது தோழி இப்ப இன்னிக்கி தா கிளைமேட் அப்டியே வேற மாரி ஆயிச்சு வெயிலு செம வெயிலு வெளியவே போக முடில அவ்ளோ வெயிலு ஆமா அவ்ளோ வெயிலு வேற இப்ப வெளிய போக தந்தா பர வெளிய போய் உக்காரதா இருந்தா பரவால்ல வெளிய உக்காரவே முடில அவ்ளோ வெயிலு அதனால ஒன்னுமே நேத்துலா மழ எப்டி ஒரு மாரி கிளைமேட்டே வேற மாரி இருந்ச்சி தோழி ஒரு கலர்ல
ஐ நீட் இங்க ஒரே நேத்துல இருந்து வெயிலு தா இங்க இங்க மழயே வரல இன்னைக்கு வெளிய இருட்டிக்கிட்டு இருந்த மாரி இருந்துது அவ்ளோ தா
ம் ம் இல்ல தோழி எனக்கு இப்பதா டூ இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆயி
அப்டியா ஆ அதா உங்களுக்கு தெர்ல என்ன கட்டுறதுனு தெர்லக்கா இனிமேட்டு எதுனா விசேஷமா
இல்ல இல்ல தோழி பொறுமையா தா
அப்டியா சேரி எல்லா தெச்சில பண்ணி நா அப்றமா பாத்துக்கலா நெனப்பீங்களா
ஆமா இப்ப ஏனா எப்டி சொல்றது அக்கா பசங்க தா வருவாங்க அவுங்களுக்குலா நாங்க எப்டி சொல்றது இந்த மாரிலா செஞ்சு குடுப்போ கெவுர் மாவு அட நல்லா செஞ்சு குடுங்க ஏனா அவுங்க ஸ்நாக்ஸ்ஸு நைட்டு ஈவினிங் வரு
அய்யோ பசங்களுக் அதெல்லா எங்க கேக்குதுங்க இப்ப இங்க இருக்குற பசங்க என் பொண்ணு பத்ருபா குடுத்தா சி ட்டு வாங்கிற அது வாங்கிறே இது வாங்கி சிக்கன்தா விரும்பி சாப்புடுறேன்துங்க
ஆமா தோழி இப்ப அதுவு நம்ப உடம்புக்கு நல்லதுல்ல இப்ப பொம்பள பொண்ணாவுங்க சிக்கனே சாப்டக் கூடாது
பெரிய பொண் ஆய்ட்டா சிக்கன் சாப்ட்டு சாப்ட்டு ஆமா ஆயி ஒரு மூணு மாசோ கஸ்டோந்தா ஆவுது ஆயிட்ட அது அதுவு மெயினா இதாலதா வயசு கெடையாது சிக்கன் சாப்ட்டு சாப்ட்டு
ஆமா தோழி இப்போ எங்க ஊர்ல கூடோ ஒரு பொண்ணு ஃபிஃப்த்து படிச்சா
ம்
ஆனா செம்ம குண்டா இருப்பா ஐட்டா இருப்பா அவ ஏஜ் அட்டன் பண்ணிட்டா ஃபிஃப்த்துலியே ஆ இப்ப எல்லா சிக்கன் எல்லாருமே சிக்கன் நறிய சாப்ட்டு
அதுதா அது சாப்ட்டு சாப்ட்டுதா இந்தே நானா ரொம்ப எல்லாருக்கு சொல்லுவே அட்வைஸ் மாரி பண்ணிணுந் ர நானே என் பொண்ணுக்கண்டு காம விட்டு எல்லா இப் என்ன கேக்றாங் வய்சே இல்ல சிக்கன்
இப்ப அவ்ங்க எப்டி இப்பதுருந்தே அவ்ங்க வயிறு வலியோட தவிச்சுனு இருக்குணு
ம் எவ்ளோ சொல்லும் போதெல்லா எதுவுமே தெரியமாட்டேன்து பன்னி நா பாத்துட்டே நா எல்லாருக்கு சொல்றே நீயே எப்டி பண்ணிட்ட பாருனு அன்னா பண்றது ஒண்ணுமே புரியுல அவளுக்கு தெரியவே தெரியுல அவளுக்கு என்ன ஏதுன்றதே
ஓ ஓ அவங்களு தெரியாதுல நம்முதா சொல்லி தர்ணு
ம் அதுதா இவ்ளூண்டு இதுவா இருக்கா கஷ்டமா இருக்குது ட்ரெஸல்லா இது பண்ணி இல்லனா ஒண்ணமே எனக்கு புரியாம கத்தின்னு கெடக்கறது சிக்கன் தின்னாத தின்னாதனா கேட்டியா கேட்டியானா கம்முனு இருக்றோ முள்ச்
ம் இப் ஏனாச்சி இப்ப இருக்குற சிக்கன் வேற அப் இருந்த சிக் கன் வேற எங் அத்த பொண்ணு கூட இப்ப எய்த்துலயே வந்ட்டா சீக்கிரமா வந்ட்டா எய்த்துலே எல்லாரு எப்டி சொல்றது டென்த்லா அந்த மேரி வருவாங்க நைன்த்து டென்த் அப்பதா அப்ப போக போக கொஞ்சோ தெரியு நம்முளுக்கு நைன்த்து டென்த்லா
ம் ம்
எய்த்து சிக்ஸ்த்து சவன்த்து இப்புல்லா எப்டி தெரி இப்பன்னா எல்லாருமே அப்டிதா வராங்க தோழி எய்த்து சிக்ஸ்து சவன்து டே வந்துர்றாங்க
அஉ
அது வந்து எப்டி சொல்றது அவுங்க சிக்கன் சாப்டாதே இருக்குணு இப்பு எல்லாமே சிக்கன் சாப்ட்டு சாப் ட்டு இந்த மாரி ஆயிருது வயிறு வலி வருது
ஆ கரக்ட்டா சொன்னீங்கப்ப
அந்த மாரி ச அத்த பொண்ணுல்லா ஒரு கோழி அப்டியே முயிசா சாப்டுவா
பாத்திங்லா அதா போ இல்லே அவங்க சோறே வானானுவாங்கோ சிக்கன் வறுத்து வச்சா அப்டியே கம்முனு அந்த நேரத்துல வெள்ள சாப்பாட போட்ணு வந்து கொஞ்சமா சாப் ப்டி பாக்கறான்ட்டு கொஞ்சு கொஞ்சு கொஞ்சமா அந்த சிக்கன் உயி இவ ரெண்டு துண்டு நா ரெண்டு துண்டு எடுத்து வக்கங்கிட்ட தட்லந்து ஒரு நறிய காணாத போய் நானே அதுக்குதா என்ன பண்றது வறுத்து எடுத்துட்டு வந்து வெச்சால ரெண்டு துண்டு வெச்சிட்டு சாப்புடு அதே போதுன் பாவோ பாத்து ஒண்ணு ரெண்டு போட்று
பாவன் போதா அவ்ங்க தான வயிறு வலியோட இது பண்றாங்க இப்ப க்ர்ல்லுனா முழு கோழி தொங்கவுட்ருக்காங்களா சுத்த வுடுவாங்களா ஒர் இதுலா க்ரில்லு அந்த அதுதா ஒண்ணு முழுசா சாப்ட்டாலே
சாப்ட்டு அப்டி ஆயிட்டாளா
அவர் ஆஹா அவுங்க அப்பா மாஸ்ட்டரு அதனால அவுரு எப்பயுமே எடுத்தாந்து எத்தாந்து குடுபோ சாப்ட்டு சாப்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்டியே
ஆமா ஒன்னுமே தெர்ல எங்க அத்த கேழி கேட்ன்னே இருக்கு அவல
ம்
சிக்கன் சாப்டாத சாப்டாத
சாப்டாத சாப்டாதனா கேக்கிறியா சாப்ட்டு இப்டி‌ பண்ட்டு வயிறு வலி இன்னோட யார் தவிக்கிறா நீ தான தவிக்கிறே அப்டின்னு சரிங்க தோழி இவ்ளோ நேரம் பேசனதுக்கு ரொம்ப நன்றி தோழி மீண்டும் சந்திப்போம் தோழி
அ செரிங்க